தோழி வணக்கம் தோழி
ஆ வணக்கம் நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே தோழி நல்லா இருக்கீங்களா தோழி
என்ன பண்றீங்க
ஆ இந்த வீட் ல தா இருக்கே தோழி ஆ கேக்குதா தோழி நா பேசுறது
ஆ நல்லா கேக்குது கேக்குது கேக்குது
செரி தோழி கொழந்தைங்கல்லா என்ன
தூங்குறாங்க
தூங்கறாங்களா தோழி
மதிய உணவு தயார் பண்ணிட்டே இருக்க
தயார் பண்ணிட்டே இருக்கீங்களா தோழி எனக்கு க மதிய உணவு
முடிஞ்சிருச்ங்களா மதியஉனவெல்லா
ரொம்ப ச ஆ முடிஞ்சி தோழி ரொம்ப சத்தமா இருக்கு தோழி நீங்க பேசுறது
ஆ ஆ சொல்லங்க சொல்லுங்க
ம் மதியஉணவு என்ன தோழி
இன்னைக்கா எனக்கு என்ன சமைக்கிறது டெ தெனந்தோறும் வந் திங்கன்னா என்ன சமைக்கிறதுங்கறதே பெரிய ஒரு கவலையான ஒரு செய்தியாவே தா இருக்கு இன்னைக்கு என்ன செய்யறதுன்ட்டு உண்மையா அது ஒர்க் ன்றது ஒரு எப்டி சொல்றது அதுக்கு தனியா ஏதாவ்து கிளாஸ் எடுத்தா கூட நல்லா இருக்கோ டெய்லியி சமைப்பது எப்டி கிறது அப்டின்றது வச்சு ஏதாவ்து ஒரு பாடம் மாரி எடுத்தா கூட நல்லா இருக்குமோ அப்டின் நனைக்குறே
தண்ணி சாரு செஞ்சே தோழி
ஏ எ நீங்க பேசுறத சத்தம் கேக்ல சொல்லுங்க
கேக்குதா தோழி முருங்க கீர முருங்க கீர மணத்தக்காளி போட்டு தண்ணித்தாரு
அது அதேதா இப்ப நானுமே ரெடி பண்ணிட்டு இருக்கே
ஆ அதுதா தோழி காலி அப்டியே வெச்சுட்டு உருளக்கேலங்க வருத்து பசங்கங்களுக்கு குடுத்துட்டு நானு அதுதா தோழி எடுத்துட்டு வந்திருக்கே
அ நேத்து வந்து ஒரு வீட்டுல சாம்பார் வெச்சு சென் அ முருங்ககீர கொஞ்சோ நெறைய வந்துருச்சு சோ அத வெச்சா வீணா போயிடு இல்லயா அதனால நேத் க்கு முதல் நாளா முருங்கக் கீரையு முட்டையு போட்டு பொரியல் மாதிரி பண்ணி பிள்ளைங்களுக்கு குடுத்தென் அப்றோ அதுலயும் நெறய கீர மீந்துடுச்சி சொல்லி நேத்து முருங்க கீர சாம்பார் வெச்சிருந்த இப்ப அதுலயு இப்ப முருங்கக்கீர மிஞ்சிருன்னு இப்ப முருங்க கீர போட்டு அந்த தண்ணி சார் மாரி செய்யு அப்டின் சொல்ட்டு பண்ணியிருந்த அது வரைக் நா செஞ்சது இல்ல
தொடர்ந்து தனிச்சாரா
ஆமா தண்ணிசார் நா இது வரைக்கு செஞ்சதுல்லா
எப்படி செஞ்சுடிங்களா செய்ய போறிங்களா நா சொல்ற தோழி
ஆ நா இப்பதா தோழி செய்ய போறே நா அது
இல்ல தனிசாறுக்கு பருப்பு தேவ கெடையாது
பருப்பு தேவ இல்லயா
பருப்பு தேவ இல அரிசி காஞ்ச தண்ணி மட்டோ மொத தண்ணி எடுத்து ரெண்டாவது தண்ணி எடுத்துகுங்க ஒரு இது ஃபுல்லா
உம்
எடுத்துட்டு கொஞ்சோ வானிலைல கொஞ்சோட எண்ண ஊத்திட்டு ஆ சின்ன வெங்காயோ சாம்பார் வெங்காயோ இருக்குல அது ஒரு பத்து பெஞ்சா பத்து பதினஞ்சு வெங்காயோ அறிஞ்சு நல்லா வதக்கிங்க ஒரு மூணு பச்ச மெளகா
உம்
தக்காளி நா தக்காளி போடுவ சில பேர் தக்காளி போட மாட்டாங்க நா தக்காளி குட்டி தக்காளியா ரெண்டு தக்காளிய எடுத்து நல்ல கொழையா எல்லாத்தையு போட்டு வதக்கிடுவ
உம் உம்
அது அப்பறோ இந்த அரிசி களஞ்ச தண்ணி இருக்கு இல்ல அத எடுத்து அதுல ஊத்திடுவ
உம்
அதுலே திரும்ப தக்காளி வெங்காய எல்லா என்ன பண்ணுனா திரும்ப வேகு தண்ணியில கொஞ்சோ தண்ணி கொதிக்கணு நல்லா அதுல கொஞ்சோ இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சதூள் லேச போட்டுக்கணு ஏனா கீர இருக்குனால நமக்கு வந்து பூச்சிகள் எதாவ்து த ப்பி தவறி உருவு போது எதாது சம்டைம் போய்ருந்தா கூட மஞ்சள் தூள் சேக்கு போது அது ஒண்ணு பண்ணாது
ஓ சரி சரி
தூளு ஒரு அர டீஸ்பூன் அதுல போட்டுக்குங்க போட்டுட்டு அந்த நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்றோ கீர வச்சிருக்கீங்கள இப்போதிக்கி இதியே கீரைய என்னா பண்ணுங்க கீரைய எடுத்து போட்ருங்க அந்த கீர கலரு மாறாம கீரையு வெந்திருக்குணு கலரு மாறக்கூடாது கீர
ஓ சரி சரி
து கொஞ்சமா தேங்காவு சோம்பு போட்டு என்னா பண்ணுங்க அரச்சி அதோட பால வந்து புழிஞ்சுருங்க சிம்முல வச்சிதா பால புழிஞ்சு அதுல ஊத்தணு
ஓ அரைச்சு அப்டியே ஊத்த கூடாது பால் மட்டு சேக்கணு
ச்சு செல பேரு ஊத்திக்குவாங்க நா ஊத்த மாட்ட ஆஹ் அதனால அரைச்சு புழிஞ்சு அத ஊத்திட்டீங்கன்னா அந்த தேங்கா வந்து லேசா சூடோ சூடு மட்டு தா ஆகணு கொதிக்க கூடாது கொதிச்சா திப்பி திப்பியா பிரிசிரு தேங்கா பால்
ஓ சரி ச
ஆஹ் அதனால புளிஞ்சு மட்டு உடணு நல்லா அந்த கீர வெந்ததுக்கு அப்பறோ இந்த தேங்கா பாலு தேங்காவையு போட்டு சோமையு அரச்சது வந்து பால மட்டு புழிஞ்சு ஊத்திட்டு லைட்டா சிம்ல வச்சுட்டு அப்டியே எறக்கி வச்சிருங்க சூப்பரா இருக்கும்
நா இப்போ என்னா பண்ணிட்டேன்னா நா பருப்பு வெங்காயோ உங்க சாம்பார் செய்வோ இல்லையா கீர சாம்பார் செய்வோ இல்லையா அதையு இப்ப நா வேக வச்சுட்ட கிட்டதட்ட முக்காள் பதத்துக்கு வெந்துருச்சி உம் தேங்கா சோம்பு அரைச்சி வச்சிருக்க ஆனா அரிசி கழஞ்ச தண்ணியில தா வேக வச்ச ப பருப்பு உம் செரி இந்த முறையில செஞ்சு பாப்போ வேற வளியே கெடையாது எனா வெந்த்ருச்சி பருப்பு ஓரளவு வெந்திருச் இதுல என்னன்னா மெளகா தூளும் இது மட்டு சேக்க மாட்டோ இல்லையா புளித்தனியு மெளகா மெளகா மட்டு சேர்க்க மாட்டோ உம் நா வேகட்டும் செஞ்சி பாக்குற எப்டி இருக்கு எனக்குதா கீர வீணா போகுதே அப்டின்னு சொல்ட்டு வேற வழியே இல்லாம எதாச்சு செய்யுன்ட்டுதா செஞ்ச
இது இது நல்லா இருக் உங்களுக்கு ஆனா வந்து என்னன்னா சீக்கிரோ வீணா வீணா போயிடு அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தா இத வச்சுக்கணு நைட்டு சாப்பிடவே கூடாது தனசரி
ஓ தனி சார்
ஆஹ் ஆமா நைட் மட்டு இந்த உணவு வந்து எடுத்துக்காதீங்க எனா கீர வகைகள் வந்து இரவு நேரத்துல வந்து கொழந்தைங்களு செரி பெரியவங்களு செரி சாப்பிட கூடாது
கண்டிப்பா அப்ப கீர உணவுகள் வந்து இந்த ஒரு வேளைக் மட்டு தா சாப்பட்ணு இரவு நேரத்துல நம்ம சாப்டோம்னா அதுசெரிமான பெரச்சனைய வந்து அதுவே நமக்கு பெரிய பிரச்சனையா போயிடு
கண்டிப்பா கண்டிப்பாக தோழி ஆஹ் அதனால கீரை வகைகள் வந்து மற்ற கீரை வகைகள் வந்து சாப்புட்லா வாரத்துல வந்து முருங்கக்கீர ஒரு நாள் சாப்புட்லா அகத்திக்கீர இருக்குல அகத்திக்கீர ரொம்ப நல்லது
ஆனா அந்த அகத்திகீரைய வந்து இந்த மாடுகளுக்கு தான கொடுக்குறாங்க அந்த அம்மாவாச அன்னைக்கு இந்த மாடுகளுக்
ஆமா அத வந்து பொரியல் பண்றிங்களா அந்த கீர தொவட்னிங்கல முருங்கக்கீர அது மாரியே தொவட்டி சாப்புட்லாமே
இல்ல அந்ததா அந்த கீரைய வந்து யார் ரூம் வந்து சாப்ட்டா மதி நா இது வரைக்கு நா கேள்விப்பட்டதில்ல ஆனா அந்த அகத்திகீரையில அவ்ளோ சத்துகள் நெரஞ்சிருக்கு அப்டீ சொல்றாங்க ஆனா அத வந்து மாடுதா
அதாங்க தண்ணி சாரு சாப்ட்டா வயித்ல உள்ள அப்புறோ வயிறு வயிறு குடல் எல்லா தண்ணிசாரு வந்து ரொம்ப நல்லது
ஓ நீங்க நீங்க சமைப்பீங்களா அகத்திக்கீர
அ நா சமைச்சிருக்கே இப்ப தண்ணிசாருக் உங்ளுக்கு சொன்னல அதே மாரிதா நானு அகத்திகீரைய வச்சு அ என்னைக்காவது ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவ சமைப்போ
ஓ அப்புடிங்களா ஆன நா இது வரிக்கு இந்த அகத்திகீரங்கறது நா சாப்ட்டது கெடையாது நா பார்த்திருக்கே இந் மாடுகளுக்கு குடுப்பாங் இல்லையா அப்ப பாத்திருக்கே இந்த அம்மா
ம் சாப்ட்டு பாருங்க நல்லாருக்கு ஒரு தடவ செஞ்சு பாருங்க இப்ப தண்ணிசாருக்கு வந்து என்ன செஞ்சிருக்க தோழி
அ இல்ல இப்போ அகத்திகீரை வந்து மரத்துல வரக்கூடிய இலையா அது இல்ல கீழ செடியில வரக்கூடிய இலையா
ட் ஒரு கெளையா ஒரு குறிப்பிட்ட மரமா போகாம ஓரளவு கெளைகளா இருக்குன் தோழி அ ஒடிக்கலா நம்ப ஆ ஆமா உருகி அந்த மாரி ஒடிக்கிறத் தா தோழி அது
ஓ செரி ன நா அத செரியா அவ்ளோ செரியா நா பாத்ததுல்ல அ அ பொறியலுக்கு வந்து இன்னு ஒன்னு ரெடி பண்ணல வாழைக்காருக்கு நேத்து ஒர் நேத் து கீர சம்பார் வெச்சு உருளக்கெழங்கு வருத்த இன்னைக்கி வாழ வாழைக்கா வருவல் பண்ணிக்கு அப்டின்ற தேங்கா துவையல் அரச்சுக்லா அப்டினுரு அப்பளம் இருக்கு
அப்பளோ வருத்தாலு நல்லாருக்கு முட்ட வருத்தாலு சாப்புல்லா நல்லாருக்கு
ஆமா இன்னைக்கி புதன்கெழமா செரி வேற எதாவ்து நம்ம வந்து